ஆ கேக்குதுங்களா
கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங் வணக்கங்
ஆ வணக்கம் என்ன பண்றீங்க
ஹவுஸ் வைஃபா இருக்கேங்க நீங்க
ஆ ஓகே ஓகே ஆ நானு தாங்க நானுந்தா வீட்ல தா இருக்கே என்ன சாப்பாடு செஞ்சிங்க பசங்கலா ஸ்கூல் போயிட்டாங்களா
எங்க பசங் கொஞ்ச பெரிய பசங் காலேஜ் போயிட்ருக்க காலேஜு போயிட்ருக்காங்க ஆ பெரியவ இந்தி இயர் தா ஒர்க் வேலைக்கு போயிருக்கா ஐ டி ல
ஓ வேலைக்கு போறாங்களா சரி சரி
சின்னவா இப்ப தா ஃபோர்த் இயர் போறா
சரி சரி சரி சரி என்ன சாப்பாடு செஞ்சீங்க
காலையில சப்பாத்தி பண்ணே மதியத்துக்கு இன்னு மதிய இப்பதா சமைக்கணு
ஐயோ இப்ப அனல் எப்டி சமைப்பீங்க மழையா அந்த சைடு எல்லா
ஆ இங்க மேக மூட்டமா தா இருக்கு வெயில் இல்ல
செரியா‌ மழே மழே இல்லங்க இங்கெல்லா ரொம்ப கஷ் டமா இருக்குது வெக்க தாங்க முடில
இங்க மூண் நாளா தொடர்ந்து நைட் ஆன மழ வருது
நல்ல விஷயோ நல்ல விஷயோ ம் என்ன செய்யலான்னு இருக்கீங்க சாப்பாடு இப்போ
ஆ பசங்க ஊர்ல இருந்து வராங்க அதா சாம்பார் சாததா பண்ணலா சனிக்கெழமண்றதுனால
ஆ கவுச்சி சாப்ட்ட மாட்டீங்ளோ
ஆ சனிக்கெழம சாப்ட்ட மாட்டோ
ஆ நாளைக்கு எதா செய்ய வேண்டி தா அவ்ளோதா இப்ப ரெண்டு பசங்களு வெளிய தங்கி படிக்கிறாங்களா
ஆமா ம் பெரிய யவளு வெளில இருக்கா சின்னவ அவங்க அக்காவ பாக்க போயிருக்கா ஆ ம் ம்
ம்
சின்னவ வீட்லதா இருந்தா லீவ்ல அவங்க அக்காவ பாக்க போறேன்னு சொல்ட்டு போயிரு கா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன் அப்டின்னு சொல்லி
ரெண்டு பொண்ணா பையன்னு சொன்னீங்களா
இல்ல ரெண்டு பொண்ணு
ரெண்டு பொண்ணா செரி செரி செரி செரிங்க எனக்கு ஒரு பொண்ணு
ம்
ம் ஒரு பொண்ணுதா ஒன்பதாவது படிக்கிறா
ஆ
ஆ ஆ வீட்லதா இருக்கா இப்ப இன்னிக்கி ஸ்கூல் லீவு
ஆ
வீட்லதா இருக்காங்க
ஆ நீங்க என்ன சமச்சீங்
நா காலையில பொங்கல் பண்ணே பொங்கல் பண்ணு சட்னி வெச்சுட்டு வடைய சுட்ட கொஞ்சோ
ம்
மத்தியானத்துக்கு வந்து சாம்பார் வெச்சுட்டே நானு சாம்பார் வெச்சிட்டு கருணக்கழங்கு வருத்துட்டு விட்டுட்டே ம் எப்றோ எதாவது செ நைட்டு தா எதாது செய்யணு ஆ
நீங்க சொல்லும்போதுதா வட செய்யலான்னு ஞாபகோ வந்துச்சு
செய்ங்க செய்ங்க நல்லாதா அதே மாரி காலிலன மெதுவட செய்யலா டிஃபனுக்கு
இல்ல காரவட காரவடதா செய்யலானு அது அதுனா பெரியவளுக்கு புடிக்கு செரி அத செஞ் சு வெக்கலா கல கடல பருப்புதா க அந்த இதா
ம்
காயே இது சண்டே நாளைக்கு வேற எதுனா சமைக்கிறதுனால எல்லா கம்மியா சமைச்சு வெச்சாச்சு
அவ்ளதா விசில் கூவுது போலயே எதோ பருப்பு போட்ருக்கீங்ளா சேரி சேரி சேரி அதுதான இப்ப வீட்ல கூ சமையல் கட்டுல இருந்தாலே அது செய்யணு இது செய்யணு சாப்பாடு முடிச்ட்டு ஒக்காந்தா தா நிம்மதியான வேல இன்ன சொல்றீங்க ஆ
எப்பையு காலைலே முடிச்சிருவே செரி இன்னைக்கு எல்லா மத்தியத்துக்கு மேல தா வராங்க செரி அதனால் லேட்டா சமைச்சா கொஞ்ச சூடா இருக்கும் ம் ஆ அப்டின் சொல்லி ஆ ம் ம் சொல்லுங்க நீங்கதா உங்க ஊர்ல என்ன பெஷல்
ஸ்பெஷல் எல்லா ஒன்னு இல்ல இப்ப திருவிழா நடந்துட்ருக்கு ட்த்த நாள் பா பாரதமு கூத்து ரெண்டு நடந்துட்ருக்கு
ஓ ஆ எங்க ஊர்ல நட ந்தே ரொம்ப வர்ஷ ஆச்சு ஆ ஒரு ஆறு ஆறு வர்ஷ ஆறேழு வர்ஷ ஆயிப்போச்சு
இப்ப எல்லா இது ரொம்ப வர்ஷத்துக்கு அப்பற நடக்குது அ இன்னொரு ஆரம்ப இன்னொன்னு அட்த்த ஞாயித்துக்கெழம வந்தா அதுக்கப்பற முடிஞ்சுரு
ம் இது கோயில் கட்ற வேல எடுத்துட்டாங்ளா அதனால அது அப்டியே நிக்க வச்சுட்டாங்க
ஆமாம்மாம்மா
ஆ இன்ன கேட்ட
செரி செரி செரி செரி அப்றோ அப்றோந்தா அப்றோ சொல்லுங்க வேற என்ன விசேஷ ஒங் ஊர்ல என்ன விசேஷ
ஆ அடுத்த வாரந்தா அம்மா ஊர்ல திருவிழா
ம் ம் ஆமா அப்டியே
அதுனால தங்கச்சிங்கலா வராங்கன்ட்டு அடுத்த வாரந்தா அங்க போணு
என் இப்ப இது எந்த அம்மன் திருவிழா ஆ அது போன மாசமு சிச்சி இந்த ஊர்ல இப்ப இந்த மாச இது அ மாச மாச திருவிழாதா
ஆமா எதாவ்து ஒன்னு ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கிறதுனால மாசமும் போயிருது இயரும் போயிருது
கண்டிப்பா சொல்லுங்க ஆ
க்கா எப்டி வீட்ல சமத்தா
ஆ அதெல்லா ஒன்னுல்ல அவ்ங்களாச்சு ஃபோனாச்சு டி வி யாச்சு
ஆ ஹ
படிப்பாச்சு அந்த மாரிதா
ஆ கூட ஒங்களுக்கு ஹெல்ப்லா பண்ணுவாங்களா
ஆ பண்ணுவாங்க அவ்ங்க பண்ணுவாங்க அதெல்லா பண்ணுவாங்க
ம்
காய்லு கால்லே எனக்கு காய்கறி கட் கட் பண்ணி தரது பாத்தர தேய்கற்து
ம்
அப்டி இல்லாம நைட்ல டிஃபன் செய்யற்து எல்லாமே தா பண்ணுவாங்க ம் செய்ணுல்ல பொம்பள பசங்க நம்பள வளத்தமாரி போன வீட்ல வெச்சு பா பாப்பாங்ளா
அ அது கரெக்ட்டு தா எ பெரிய பொண்ணு செய்வா சின்னவ வந்து சமயல் கட்டு மட்டு வரமாட்டா ஆனா மத்த வேல எல்லா பண்ண சம்மெ அத சொல்லஸ் சமையல் கட்டுதாண்டி முக்கியோ உனக்காவ்து சமச்சி சாப்பறத்துக்காவ் தெரிஞ்சிக்கணு அடுத்தவங்களுக் சமச்சி தர்லனால்யு
உ அது அறைக் சம் சமைக்கிற்து அப்படே கொஞ்சு கூட போட்டா ரெண்டு பேர்க்காய்டோன்றது தெஞ்சிக்குணு வேற ஒன்னு இல்ல
முதல அவ்வளவு சமைக்க வைக்கிறதுக்கு வர வைக்கிறதுக்கே போதும் ஆடுது எனக்கு ரெண்டு ரெண்டு தோசை சுட்றதே பெரிய விஷயமா சொல்லி காட்டிட்ருக்கா
மத்த வேலலா செய்வாங்ளா
ஆ மத்த வீடு க்ளீன் பண்ணுது துணி தூ வாஷ் பண்றது
உம்
ஏதாவது ஓ வெளியிலவா மார்க்கெட் போகுது இது மாதிரி எல்லா வேலையும் செய்வா ஆனா கிச்சன் வேல மட்டு வரதுல்ல கிச்சன் வேல பாத்ரூம் க்ளீன் பண்ற வேல இது ரெண்டுமட்டு வர்மாட்டா
அது சார் புடிக்காது இச்சன் வேல அனலா இருக்கு இல்லுங்கா அ சரி சரி எ நா எல்லா சமிக்கணுனா பா முப்பது பேர் வந்தா கூட தயங்கமாட்ட பொட்டுனு தெரிகி வச்சிருவே நானு சமைக்கிற்து ப என்னுக்கு சமக்கிற்தென்னா ரொம்ப பிடிக்கு அதே மாரி நல்லாவு சமைப்பே நானு
ம்ம் என்னஸ் ஸ்பெஷ்லா சமைப்பீங்க
எல்லாமே நல்லா சமைப்பே மீன் கொழம்புல இருந்து சிக்கன் க்லோக் கோழிக்கறில இந்து எல்லாமே நல்லா சமைப்பே
ஆ அன்
ம் அப்டி பாத்தா நாலா ச்சும்மா ஓ மீடியம் தா நால் பேருக்கு அஞ்சி பேருக்கு சமைக்கற்தோட நிறுத்திட்ருக்கே
அப்படியா நா ஹாஸ்டல்ல வேல பாத்துருந்தே நானு அங்கல்லா எ எழுவது பேரு கூடத் தனியா சம்ச்சி வச்சிருவே நானு
ஆ உ மாம்யார்ஸ் சமைப்பாங்க எங் மாமியாரு ஏனா அவுங்க வந்து கொஞ்ச நாள் கேன்டீன் நடத்திட்ருந்தாங்க ஆ அவ்ங்க்ளு ச்சும்மா ஹெல்ப் பண்ணுவே ஆனா யோல் ரன்னயா நூறு அம்பது பேர் எழுவது பேரு நீங் சொல்ற மார் நூற் பேர் கூட சமைப்பாங்க
ஆ மாம்
அ ஆ எனக்கு அந்து அஞ்சு பேருக் சமச்சி டேஸ்ட்டு வந்து அதுக்கு மேல வர்ல
ம்
அதுக்கே கிண்டல் பண்ணு பாளுங்க ஆ ஒரு நாலஞ்சு வெரைட்டிய வச்சுனே ஓட்டிட்டியேமா அம்மா இவ்ளோ வர்ஷத்தே
அ ரொம்ப சமைக்க மாட்டீங்ளா நீங்க அப்போ சமைக்க தெரியாதா உங்களுக்கு உம் அப்ப வேற என்ன என்னத்துல இன்ட்ரெஸ்ட்டா பண்ணுவீங்க வேற் என்னன்
அம் அ பேக் போ வ பேக் போடுவே உம் அது கூட இந்த பெல்ட் வச்ச கூட
ஆமா ஆமா இப்ப வையிரு பேக் மாரி சொல்றீங்ளா ஆ அது மட்டு
ஆ அது கூடுவ வீட்டு வேல எல்லாமே பார்த்துக்குவே ஆ வீட்டு வேலை எல்லாமே பாத்துக்குவே அ நிறைய பேரு வ வந்தா மட்டு சமைக்கிறதுன்னா கொஞ்சோ ஒரு படப்படப்பாயிரு
ம் ம் ஏய் இத்தனை பேரு இருக்கிறாங்க எப்டி சமைக்கதுன்ற ஆயிடுமா அதெல்லா ஒன்னு இல்ல நம்ம எ எத்தின பேருந்தாலு போடற அளவுல கொஞ்சோ கூட கூட்டி போட்டா முஞ்ச போச்சு ஆ சித்திருவே ஓ இப்ப உங்களு பின்னு தெரியலப்ப பாப்பா கல்யாண கில்யாண பண்ணிக் குடுத் திங்கன்னா அப்ப நாலு பேர் வருபோது போ போது சமச்சு பழகிடுவீங்க வுடுங்க
அது அம்மாவே கின்ன அம்மாவு பக்கத்துல இருக்கிறதுனால அம்மாவ கூப்டுக்குவே கொஞ்சோ எக்ஸ்ட்ரா பேரு சமைக்கிறனா
அவ்ளோதா அம்மா பக்கத்துல தா இருக்குறாங்களா
ஆ ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க அவுங்களுக்கு ஃபோன் பண்ணா வ ந்திருவாங்க ஆ வந்து சமச்சு குடுத்துருவாங்க
சேரி சேரி பாப்பாக்கு ஏதாவ் பாத்துனுக்கீங்களா அலைன்ஸ் எதாவது பாக்குறீங்களா
இல்ல இப்பதா ஜாபுக்கு போனா இருவத்தி மூணு நேத்து தா ஸ்டார்ட் ஆச்சு அதனால உன்னு ஒரு மூணு வருஷோ நானு ஒர்க் பண்றே
ஆ வயசு இருவத்தி ஆறு வயசு கிட்ட ஆயிடுமே
அததா சொல்லிட்டு இருந்தே எ ஒரு இருவத்தஞ்சுகுள்ள பண்ணணுனு சொல்றாங்கடி அப்டினு சொன்னா
ஏனா நீங்க இப்பத் இப்பத்துல இருந்து பாத்தீங்கனா இருவத்தி நாலு இருவத்திஞ்சுல முடிஞ்சுரு
அ ஆமா ஆமா சொன்னா இப்ப இருக்கற பசங்க எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுதுங்க ரொம்ப ஆ கம்மிட் பண்ட்டு என்னவோ பயப்படுறாங்க
ம்
ஆ ம்
உங்களுக்கு கூட பொறந்தா தம்பி யாரு இல்லயா
இல்ல எல்லாமே நாங்க பொண்ணுங்களே அப் நாலு பொண்ணு
அப்டியா ஆ தம்பி இருந்தா கூட தம்பி கூட குத் துரலா எந்த பிரச்சனயு இல்ல அம்மா பாத்துப்பாங்கட்டு அந்த மாரி இல்ல
அ ஹ அந்த மாதிரி இல்ல நாலு பொண்ணு எனக்கு ரெண்டு பொண்ணு நாத்தநாருக்கு இருக் க்காங்க ரெண் ரெண்டு பையே ஆனா ரெண்டு அ ரெண்டு நாத்தனாருக் கு ஒரு ரெண்டு நாத்தனாருக்கு ரெண் ரெண்டு பசங்க ஒரு ஒரு பசங்களுக்கு கல்யாண ஆயிச்சு
ஆ
அவுங்களு பாத்துட்டுதா இருக்காங்க ஆனா இவுங்க அந்த மைண்ட் செட்ல அவுங்க கிட்ட பழகல எல்லா அண்ணா அண்ணானு கூப்ட்டே
ஒரே வீட்ல அது அப்டிதா தான்னா அந்த தாண்டவ மைண்ட் வராது கொழந்தைங்களுக்கு அண்ணா தங்கச்சி அந்த மாரி போய்டு
அவுங்களு பாப்பானே கூப்பிட்டு பழகிட்டானுங்க அத
கரெக்டு தா
ஆ அதுனால அந்த இது வரல
பையன்னு இருந்த ஒரு பொண்ணு பொறந்திருப்பாங்க பொண்ணுன்னு இருந்தா ஒரு பைய பொறந்திருப்பாங்க நம்ம நமக்கு நேரங்கலோ கூடி வரணு‌ அவ்வுளோவதா என்ன சொல்றீங்க நேரங்கால கூடி வர
எனக்கு என்னனா நம்ம நாலும் பொண்ணா இருக்கறோ நம்ம பசங்களு பொண்ண பைய பொண்ணா இருக்றதுனால ஒரு நல்ல பையனா பாத்து குடுத்துட்டா நமக்கு அப்றோ அவ்ங்க சேஃபா இருப்பாங்கன்ற ஒரு பயோ இல்லாம நம்ம வாழலா
காலேஜ்லதா இப்பல்லா எந்த பயமு கெடையாதுங்க எல்லாமே பொம்பள தா சமமாயிட்டாங்க எந்த ஒரு பயமு கெடையாது எல்லா சமாளிச்சிருவாங்க பொம்பள பசங்க நீ கவலபடாதிங்க அது ஏ தனி தனியா நெனைக்கணு அதெல்லா ஒன்னு இல்ல ரெண்டு பேருமே ஒன்னுதா பையனுக்கு என்ன சொத்து வைக்கணு பொண்ணு கட்டி குடுக்கணு வேற என்ன வித்தியாசோ ரெண்டு ஒன்னு தானே வேறென்ன அதுதா ஆனா பையே இருந்தானா நம்ம அவுங்க கூட கொஞ்சோ இருந்துக்கலா கொஞ்சோ கடச்சி டைம்ல நம்மள பாத்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்க அதுல வர்றவுங்க அவுங்களுக்கு இருக்கனுமே என்ன பண்றது
ஆ இப்போ அம்மாவு அப்பாவு தனியாதா இருக்காங்க எல்லாருமே கல்யாண பண்ணி குடுத்ததுனால எதுனா ஒன்னுன்னா நா போறே இன்னொரு தங்கச்சியு பக்கமே தா குடுத்தோ அவளு எதனா ஒன்னுனா போறா இன்னு அவு அவுங்களுக்கு ஒரு சில டைம்ல கூடயே ஒடம் செர்ல்லனா கூட இல்லயேன்ற ஒரு இது பீலிங் வருது ஆ
நால் பேரு இருக்குறீங் போய் போய் மாத்து மாத்தி ஒரு நாள் பாத்துக்கங்க கூட்வந்து வெச்சீக்கங்கள வேற என்ன பண்ண முடியுல்ல என்னது ஒடம்பு செரியில்ல அம்மாக்கு
இல்ல இல்ல நல்லாதா இருக்காங்க சுகர் பி பி தா இல்ல அப்டி அவுங்க கூடவே வந்து ஓக்கா இரு இருக்க கூடாதா அப்டின்னு கேட்டாங்க பக்கமே வீடு கட்டிட்டு இருக்க கூடாதா ஆ மாத்திர போட்றாங்க
சேரி மாத்திர போட்டிங்கன பிரச்சன இல்ல சாப்பாடு கண்ரோல் இருக்க வேண்டியதா சுகருனா வேற என்ன பண்றது வேற வேல கொஞ்சோ சாப்பிட்டனாலே சரியா போயிடு ஒரு ஆளு வேணு இல்லயா ஆ வேல வேலைக்குதா ஒரு தட்ட போட்டு செஞ்சு குடுக்குறதுக்கு ஒரு ஆளு வேணு
ஆ அம்மா நல்லா சமைப்பாங்க ம் அதனால நாங்க போனவே அம்மா சம இவங்களே ஆயா நீ சமச் ச்சுக்குடு அப்டின்னு சொல்லிட்டு இரு பாங்க ஆ ரொம்ப நன்றி ஆ ஆ ஃப்ரீ டைம்ல கால் பண்ணுங்க ஆ
பாய்
ஆ